ஹலோ ப்ரோ கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ
பாட்டுலா கேப்பீங்களா ப்ரோ பாட்டு பாட்டு கேப்பீங்ளா
ஆ பாட்டு நல்லா கேப்பே ப்ரோ நீங்க ப்ரோ
நானு ரொம்ப கேப்பே ப்ரோ உங்களுக்கு புடிச்ச மியூசிக் டேரக்டர் யாரு ப்ரோ ஓ சூப்பர் ப்ரோ புடிச்ச மியூசிக் டேரக்டர் யாரு ப்ரோ புடிச்ச மியூசிக் டேரக்டர் யாரு
எனக்கு அனிருத் பிடிக்கு அதுக்கப்பறோ ஹிப்பாப் தமிழா ப்ரோ
ஹிப்பாப் தமிழா சூப்பர் ப்ரோ ஆனா இப்பதா ஹிப்பாப் தமிழா பார்ம்லயே இல்லயே ப்ரோ இப்ப பாட்டு எந்த பாட்டு அவ்ளவா பழைய பாட்டுல்லா சூப்பரா இருக்கு இப்ப வர பாட்டு எதுவு ஹிட் ஆவல
ஆனா ஒரு சாங் ப்ரோ பிரேக்கப்காக ஒரு சாங்கு அந்த இந்த பாட்டு ப்ரோ ஆ ஃப்ரெண்டுக்காக ஒருத்தனையு லவ்வு பண்ணுங்க அந்த ஒரு சாங்கு ஒன்னு இரு ப்ரோ ஆமா ப்ரோ அதுதா காதலிக்காதே இந்த சாங்கு அதுக்கப்றோ மீசைய முருக்குல ஆ வாடி புள்ள வாடின்னு ஒரு சாங்கு இருக்கு ப்ரோ சாங் ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு ப்ரோ அந்த அந்த டைம் சுச்சுவேஷனுக்கு இந்த சாங்ஸ்ல்லா நல்லா கனெக்ட் ஆயிருக்கு ரெடி சூப்பரான பாட்டு ப்ரோ ரொம்ப ஹிப்பாப் தமிழா ரொம்ப கனெக்ட் பண்ணிட்டாரு அனிரூத்ன்னா நம்ம தலைவர் தே தேவயே இல்ல அவர் சொல் அவரே சொல்றாரு ஒரு டைம் நா ஃபீல்ட் அவுட்ன்றாரு பட் அவர்ல்லா ஃபீல்ட் அவுட்லா ஆவுரதுக்கு வாய்ப்பே இல்ல இப்ப கூட பாருங்க ப்ரோ பாட்டுலுக்கு பத்து ரூபான்னு ஒரு சாங்க் போட்டாரு
அது பாட்டுலுக்கு பத்து ரூவா இல்ல ப்ரோ அது வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டாயிர ரூவா
ஆமா ப்ரோ அது டி எம் கே டி எம் கேயோட பாட்டுலா மண்டேல போயிட்டு இருக்கு
அது டி எம் கே பாட்டு இல்ல ப்ரோ அனிருத் வந்து அவரோட மனக் குமறல் அத வந்து ஒரு பாட்டு பாடனுன்னா
அவனுக்கு புடிக்கு
ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவே பாப் சாங்ஸ்ல்லா போட்ருப்பா ஆனா அவன சார்ந்த எதுமே இல்லாம ராக் ஸ்டார்ன்னு சொல்லி பச்ச குத்தி பொலம்புறத தான அவே பாட்டாவே போட்ருக்கா
அதா அதா ப்ரோ எல்லா டிரெண்ட் ஆயிடுச்சி ஆனா நல்லா பாடுறாரு ப்ரோ அவரு
இந்த இத இந்த நா அர அரவிந்த் ஏ பேரு அரவிந்த் அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ நானு அடிக்கடி கேட்டே
எனக்கு அது மட்டு இல்லாம சந்தோஷ் நாராயணன்னா ரொம்ப பிடிக்கு ப்ரோ எனக்கு சந்தோஷ் நாராயணன் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு
அவரு ஒரு மியூசிக் டேரெக்டர் தான ப்ரோ
ஆ ஆமா ப்ரோ இந்த ரெட்ரோ படத்துல அப்பறோ வந்து நெ நெறைய படோ எடுத்திருக்காரு மகான் படத்துல
ஆ ஆ
நெறைய படோ பண்ணிருக்காரு ப்ரோ ஜெகமே தந்திரன்
அப்டிங்களா ப்ரோ
செம்மையா இருக்கு ப்ரோ அவர் அவர் படோ எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ அவரு பாட்டுலா
ஓகே ஓகே ப்ரோ
கண்டிப்பா நீங்க கேளுங்க ப்ரோ இந்த வாரோ
ஆமா ஆமா ப்ரோ நீங்க இது எந்த மூவி ப்ரோ உங்க பேவரெட் மூவி
எனக்கு வந்து மெய்யழகன்னு ஒரு படோந்துரு பாத்துருக்கீங்களா
மெய்யழகனா கார்த்திக்கு ஆ இது அந்த அப்டிதா ப்ரோ சொல்றீங்க
இது ப்ரோ அதா மெய்யழகன் தான ப்ரோ
ஆமா ப்ரோ மெய்யழகன் சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்டோட ஸ்டோரி தான ப்ரோ
ஆ செம்ம படோ ப்ரோ அது
ஓ ஓகே ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி பூவினா புடிக்கு ப்ரோ லவ் மூவியா
எனகு எனக்கு வந்து த்ரில்லர் படம் தா புடிக்கு ப்ரோ ஏன்னு ச்சுக்கோங்களே இப்ப வந்து ஒரு ஆக்ஷன் படம் ஒரு காமெடி படம் பாத்தீங்கன்னா
ஓகே
படம் பாப்போ என்ஜாய் பண்ணுவோ அதனிப் வுட்டுருவோ ஆனா இதே ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் ஹிஸ்டரி படொ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே நம்பளு சேந்து அந்த கேரக்டர் கூட யோசிப்போ அடுத்து யாரு கொல பண்ணிருப்பா யாரு ப நடந்திருக்கு யாரு செஞ்சிருப்பா இத அப்டின்ட்டு
எனக்கீ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ப்ரோ கேக் கேக்குது ப்ரோ ஆ நாங்க இப்பத ரொம்ப புடிக்கு அப்டிங்களா
ஆமா ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ ஒங்களுக்கு இது லவ் ல்லா புடிக்காதா ப்ரோ நோ நோவ் இஸ்லாம் ஒரு நீங்க டரூ டெரர் மூவில அந்த மாரி சொன்னிங்கள்ல லவ்ஆதச் மூவி சொல்லுங்க ப்ரோ பாக்கலா என்ன மூவி நீங்க ஃபேவரைட் மூவி
நல்லது அது நா துருவங்கள் பதினாறுன்னு ஒரு படம் இருக்கு ப்ரோ
ஓகே
அந்த படம் சம்ம படம் ப்ரோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் நீங்க இன்னு பாத்தது இல்லனா செம்மையாருக்குஅந்த படத்துல வர கிளைமாக்ஸ்ல ட்விஸ்ட் வரு சூப்பராருக்கு அந்த படோ
எனக்கு இந்த மாரி படன்னா ஒரே ஒரு படம் தா ப்ரோ எனக்கு ஞாபம் இருக்கு த்ரில்லிங் படம்னா எனக்கு புடிச்ச ஒரே ஒரு படோ ராட்சசன் படம் ஆ
ராட்சஷன் யார கேட்டாலும் இதா ப்ரோ சொல்லுவாங்க த்ரில்லர் படோனா ராட்சஷன் படோ தா ஞாபகம் வரு
ஸ்டோரி ஆபோ வரு ஒ நல்ல படோ ப்ரோ அது நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு அந்த ஒரு கேரக்டர் ருக்கு ப்ரோ அந்த வில்லன் கேரக்டர் ப்ரோ அந்த ஹீரோ விட அந்த வில்லன் கேரக்டர் ஹைப் கொடுப்பாங் பாருங்க ப்ரோ அகேஷன்ல அதுதா ப்ரோ ஹைலைட்டே இந்த ஹீரோ கூட எதுவுமே இல்ல ப்ரோ அந்த ஹைப்பு இந்த வில்லன் குடுப் பாங்க ப்ரோ எப்பமே எல்லா படத்திலயு ஹீரோ ஜெயிச்சுட்டுருப்பா இதுல வில்லன் தோத் துவா பட் ஹீரோ ஹீரோவ விட நல்ல நடிப்பாரு அந்த ஆக்டிங்கு அவரோட அடுத் அந்த கெட்டப்பு அவரோட பக்காவா சப்ஷ்டியூட் ஆயிருக்கு ப்ரோ அந்த ராட்செஷன்னு
ஆம் ஆ ப்ரோ
அதா ப்ரோ எனக்கு புடிக்கு ப்ரோ அதுகப்றோ ஒரு மூவி இருக் ப்ரோ டுவல்த் ஃபெயில் பாத்ருக்கீங்களா ப்ரோ சூப்பர் டுவல்த் ஃபெயில்னு ஒரு மூவி இருக்கு ப்ரோ சூப்பரான ஒரு
ஆ அது பாத்துருக்கே அது மோட்டிவேஷனல் படம் நல்லா இருக்கும் ப்ரோ யு பி எஸ் சி எக்ஸாம்
ப்ரோ அது சூப்பரா இருக்கு ப்ரோ ஒரு டென்த் ஃபெயில் அவன் நைன்த் ஃபெயில்லா ஆவான் காப்பி அடிச்சிட்டு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு வெறியோடே படிப் ஆமா ப்ரோ அவங்க அப்பாவுடைய இது எல்லா இதுக்கு ஆ ஊழல்கள் சூழல்லா பண்றாங்க அதெல்லா பிடிக்காதனால அவர் படிப்பாரு பாரு
ஆ
இருக்கற காசையும் திருட்டிட்டு போயிடுவாங்க அவரே வந்து என்ன சொல் அந்த மாரி திருடிட்டு போனவங்களையும் உட்டுட்டு எனக்கு படிக்கணு படிச்சி ஐ ஏ எஸ் ஆணும் ஐ ஏ ஐ பி எஸ் ஆ வந்து நிப்பாரு ப்ரோ கண்ணு முன்னாடி அந்த அவுங்க அப்பாவோட மூமெண்ட்டு எப்டி தெரிமா இருக்கும் ப்ரோ அவுங்க அப்பா யார் அந்த ஓ அந்த அந்த திருட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு நா போய் பேசிட்டு வரேன் நா ஐ பி எஸோட ச புள்ளன்னு சொல்வா பாத்தேன் கடசி டைலாக் புல்லா கூஸ் பம்ஸ் தா ப்ரோ அந்த டைலாக்கு
அதுவு எனக்கு புடிச்ச சீன் என்னன்னா இந்த ஒரு போலீஸ் வந்து ஸ்டாட்டிங்ல வந்து இந்த மாரிலா பண்ணாத
ஆ
சொல்லி மன்னிச்சு வுடும்ல்ல கடசியா அதே போலீஸ போயிட்டு மேல அதிகாரி ஆயிட்டு போயிட்டு நிப்பான் கடசியில அவர்டயே போய் பெரிய ஆபீஸரா நிக் நின்னுப்பான் சல்யூட் பண்ணுவாங்க அந்த சீன் செம்மா சீனு ப்ரோ அது
அதுவும் அதுக்கப்பறம் அவுங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு ப்ரோ அவரு கூட தா நிக்கராரு இப்போ என்ன ஆனாலும் பாத்தீங்களா
ஆ ஆ ஆமா ஆமா அந்த பொண்ணும் அதே மாரி தா ப்ரோ கரெக்டா அந்த எஸ் எஸ் பி இன்டர ஆ அந்த இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி கரெக்டா
ப்ரோ அந்த பொண்ணு ப்ரோ அந்த பொண்ணு ஓகே ப்ரோ பட் அவனோட ஃப்ரெண்ட் தா ப்ரோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தா பட் அவோ வந்து அவ அவனோடே ஃப்ரெண்ட் வந்து வரல ப்ரோ அந்த அந்த இதுக்கு அதுக் கு இவ இவ இவனோட பாத்து பாத்து ஜெலஸ் ஆவான் எனனைக்கு வரலயே உனக்கு வந்துருக்க அப்டின்னு அதுக்கப்பறம் இவன் ஐ பி ஐ ஏ ஐ பி எஸ் ஆனதுக்கு அப்பதா ப்ரோ இவன் அவனோட ஃரெண்டக்கு தெரிது என்னோட நா என்னோட நா படிக்கறது எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ல்ல சுத் தமா எனக்கு போட்டோகிராஃப் வீடியோகிராஃப் தா எனக்கு இன்ரஸ்ட் இருக்குன்ன போது அப்பறம் ஐ பி எஸ் ஆன அவன் ஃப்ரெண்ட் வந்து வீடியோ எடுப்பான் இப்போ அந்த ஒரு சீனு ப்ரோ நீ உனக்கு எத்தன ஒரு காரணம் அதுல ஒண்ணா சொல்றங்க ஸ்டோரி உனக்கு எதுல இன்ட்ரஸ்ட் இருக்கோ அதுல
ஆ ஓகே தா ஆ
அதா ப்ரோ அந்த ஸ்டோரியே
ஆமா ப்ரோ அதே மாரி இன்னொரு பட இருக்கு ப்ரோ காதலும் கடந்து போகும்னு ஒரு படம் இருக்கு ப்ரோ அது பாத்ருக்கீங்களா விஜய் சேதுபதி ப்ரோ விஜய் சேதுபதி
நைன்டி சிக்ஸா ப்ரோ நைன்டி சிக்ஸா
காதலும் கடந்து போகும் ப்ரோ
டீகுள்ளா ஆ ஓகே ஒகே எனக்கு எதும் கரெக்டா தெரில ஸ்டோரி தெரிஞ்சிருக்கு நெனக்கிற நீங் ஸ்டோரி சொல்லுங்க நா கண்டுபுடிக்
அது ஹீரோயின் வந்து வேல தேடி சென்னையில இருப்பா ப்ரோ பாத்தா விஜய் சேதுபதி வீட்டு பக்கத்துலயே ஹீரோயின் குடி வருவா
ஆ
அப்ப பாத்தா விஜய்சேத்பதி ரவுடியா இருப்பா அந்த பொண்ணு வேல தேடிகிட்ருக்கூ ரெண்டு பேரும் பேசிக் க்குவாங்க அப்பறொ ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க அதுக்கப்பற அவுங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுதா ப்ரோ கத அது வந்து அந்த படொ சூப்பரா இருக்கும் ப்ரோ அது லவ் மாரியு இருக்கு
தாம் விஜய்சேதுபதி படம்னாலே எனக்கு நைன்டி சிக்ஸ் அதான் ப்ரோ படொ படொ அந்த ஸ் படொ என்னா படொ ப்ரோ கண கண்லயே ஒத்திக்குது ப்ரோ அந்த படொ படம்பில்லா
ஆமா ப்ரோ
அந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா ப்ரோ நைன்டி சிக்ஸு
எனக்கு நைன்டி சிக்ஸு எல்லாம் புடிக்காது ப்ரோ
ப்ரோ அந்த அந்த மூவி நீ ஒரு டைம் நீ போய் பாருங் ப்ரோ அந்த படொ சூப்பரா இருக்கு ப்ரோ அந்த அந்த ஹாட் பீட்டு அவரு அந்த பொண்ணு விட்டு போனது அதுக்கப்புறம் பிரேக்கப் அந்த விஜய் சேதுபதி வந்து அந்த பொண்ணு தானடா ஆனா கூட விஜய் சேதுபதி கல்யாணம் பண்ணிக்ல ப்ரோ ஒரு அம்பது வயசு வரைக்கூ
ஆமா ப்ரோ ஆமா
எவ்ளோ நல்லா இருக்குடா ஸ்டோரி சூப்பரா இருக்கு ப்ரோ அது
ஏய் ஆனா அந்த படொ எனக்கு ரிலேட் டபுலா இல்ல எனக்கு பாத்த எனக்கு அவ்ளவா செட் ஆவுல அது யாராவ்து ஸ்கூல்ல லவ் பண்ணி ருந்தாங்கண்ணா அவுங்களுக்கு செட் ஆயிருக்கூ
ஆ ஆ
பாத்த செட்டாவுல
அப்டிங்ளா
ஆ ப்ரோ
சேரி சேரி ப்ரோ ஆனா இந்த மாரி படொன்னா எனக்கு புடிச்சிருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு ப்ரோ அதுலெல்லா நல்லா ஒரு கிரியேட்டிவ் பண்றாரு விஜய் சேதுபதி என்ன காமிக்குறாருன்னா எனக் இங்கரு வில்லனும் பண்ண முடியு எனக்கு லவ் படமு பண்ண முடியுனா எல்லாமே பண்ணிருக்காருப்ப ஹீரோ வில்லனு கா மிடி ஆக்டரு எல்லாமே பண்றாரு சூப்பரா பண்றாரு ப்ரோ அவுரு இருக்க ஏஜ்க்கூ
அவர் ஒரு வெசட்டேல் ஆக்டர் ப்ரோ என்ன ரோல் குடுத்தாலும் பண்ணுவாரு சூப்பரா
பாத்தா ப அவுர் அவருடைய அவுரு பையன் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் பைய வந்தாலு அவர் அப்பா மாரி வர முடியாது ப்ரோ அண்ண கே அவ அவ அக்யூஸ்ட் பதி சார் வந்து எப்டி பண்ணிருக்கானா சூப்பரா பண்ணிருக்கார்
ஆம்
நல்ல ஒரு படம் பண்ணிருக்காரு உங்களுக்கு என்ன ப்ரோ விஜய் சேதுபதின்னா புடிக்குமா
எனக்கு விஜய் சேதுபதி தா ரொம்ப புடிக்கு எனக்கு விஜய் சேதுபதி கார்த்தி ரெண்டு பேரு எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும் ப்ரோ
ப்ரோ எனக்கு கார்த்திக் மூ பையா மூவினு ஒன்னு ஞாபகம் இருக்கா ப்ரோ அதுதான் நாபக வர்து ப்ரோ
பையா நான் மகான் அல்ல அதுக்கப்றோ இன்னு இன்னொரு வந்து ஆயிரத்தில் ஒருவன் எல்லாமே பீக்கு படோ ப்ரோ வா கார்த்தியோடது
ஆமா ப்ரோ படம் அவ்ரு எப்டி சொல்றது அந்த ஆக்டிங்கு அவுர் காமடி காமடி பண்ணுவாரு ப்ரோ அந்த காம்டிக்கா சூ
காமடிந்ததா ப்ரோ சிறுத்த படம்ல்லா செம்மயாருக்கு ப்ரோ செம்ம கமர்ஷியல் படோ சிறுத்த
அத்த அத்த ப்ரோ ஆமா ப்ரோ சேரி ப்ரோ நம்ப அடுத்த கால்ல பாக்லா ப்ரோ
ஆ ஓகே ப்ரோ ஆ
ஆ ஓகேப்பா